ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ஆ கேக்குதுங்க
ஆ என்னங்க பண்றீங்க
நாங்க இப்பதாங்க சாப்புட்டு உங்குட பேசிட்டு இருக்கங்க நீங்க
சூப்பருங்க சூப்பருங்க நா சும்மாதாங்க இருக்க
செரி செரிங்க அத சும்மா தா உக்கான்ட்டு இருந்தங்க செரி ஏதா பேசலானு கூப்ட்டேங்க என்னங்க நா தூங்குறதுக்கு ஒரு பதினோரு மணி ஆகுங்க அப்புறோ அப்டியே போன பாத்துட்டு தூங்குறக்கு ஒரு மணி ஆயிருங்க
உம் சீக்கிரோ படுங்க அவ்வளாதாங்க
ஆமாங்கோ ஆமாங்க என்னைகேசதாங்க பாப்பே சும்மா பாத்துட்டு படுத்து தூங்கணுங்க இன்னிக்கு மள பெய்தாங்க உங்க ஊர்ல
மளலா பேய்யிளங்க உங்களுக்கு பேய்துங்களா
ஆமாங்க காலைலயிலுந்து ஒரே மளங்க தூரிட்டே இருக்குங்க மழ
அது என்ன ஒரே அடியா பெஞ்சாக் கூட தெரியாதுங்க கொஞ்ச கொஞ்சமா பேய்ரது கடுப்பா இருக்குங்க
ஆமாங்க எனக்கு வெளியிலயே போக முடிய மாட்டதுங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதா இருக்குங்க
ம் வட கொடல்லா நச நசனு இருக்கு
ஆமாங்க
அது ஏங்க எது இந்த மாணிக்கு உங்களுக்கு வீடு கட்டுனுன்னு ஆச இருக்குங்களா
வீடு கட்ணுமா இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போனு நல்லா வேலைக்கு போணுங்க போனதுக்கப்புறோ தா பிளான் எல்லா பண்ணுங்க உங்களுக்குங்க
ம் எல்லாத்துக்கு இருக்குங்க அது மாரிக்குதா எனக்கு இருக்கு
செரி செரி செரிங்க
எந்த மாரி வீடு இங்க கட்டனு ஆச உங்களுக்கு
ஒரு ரெண்டு மாடி வீடு கட்டணுங்க
ரெண்டு மாடிங்ளா ம் அய் அதுல எப்படிங்க இருக்கணுனு ஆசப்படறிங்க
எப்டி இருக்குங்க யாருமே இல்லா எடத்துல இருக்கனுங்க ஒரு இந்த தனி காட்டுக்குள்ள யார் தொல்லையு இல்லாம அப்டி அமைதியா இருக்கணுங்க கட்டிருவோங்க சீக்கரோ கட்டிருவோங்க
ஆ இயற்கையோட இயற்கையா மெர்ஜாய்ரனுங்க
ஆமாங்க எந்த சத்தமு இல்லாம நிம்மதியா இரு
ம் ஆ ஜாலியா இருக்குங்க அப்படியே இருந்தா
ஆமாங்க பாக்கணுங்க இனி தேடணுங்க இனிமேல்தாங்க அதெல்லா ஃபஸ்ட்டு வேலைக்கு போய்ட்டு பிளான் பண்ணுவோங்க
நா அங்க போயிட்டு ஒரு நடு காட்டுக்குள்ள அந்த மானிக்கி வீடு கட்டி பவருக்கு வந்து சோலார் பவரு அப்றோ தண்ணிக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு இந்த மாணிக்கு எல்லாத்தையு நேச்சராவே குடுக்குற மானிக்கி
ஆமாங்க பாலுக்கு ஒரு மாட வளத்துருங்க
ஆமாங்க மாடு ஆடு
ஆடு கோயலு இக்ரு
இருக்கற எல்லா அ ஜீவனிங்கு போட்டு விட்டர்றோ ப்ரோ
அ ஆமாங்க அவ்வளதாங்க
அப்பறோ நாயி
ஆ வ வீட்டு காவலாச்சுங்க
ஆமாங்க
கொஞ்சருக்காச்சுங்க
இருக்குற எல்லாத்தயு வளக்கணுங்க
ஓட்னிங்க வளத்திங்னா அவ்ளதாங்க நீங்க இந்த அந்த சூழ்நிலை கூட செமயா இருக்குங்க
ஆமாங்க அப்படியே காடன்லா வெக்கணுங்க ஒரு தோட்டோ மானிக்கி வெச்சு அதுல காய்கறிக்கு தனியா பழங்களுக்கு தனியா அப்றோ மரத்தெல்லா சுத்தி வெக்கிறது
ஓ செரி செரிங்க
அப்பற ஒரு ஒரு பா ஆ ஒரு குழி தோண்டி அதுல தண்ணி வண்ணி பெருசா என்னள ஒரு அர ஏக்கருக்கு ஒரு குழி தோண்டி கொள மானி கெட்டணுங்க அப்டியே மீனு விட்றணுங்க அத
அங்கே குளிச்சிகிலாங்க வேனுன்னா
குளிக்கலா அதுல குளிக்க முடியாதுங்க
ஏனுங்க கொளதானுங்க
ங்கனா உங்களுக்கு திருப்பி ஏதாது பிரச்சன வருங்க
அய்யய்யோ ஆமா தண்ணி தேங்கி நிக்குமல்லங்க மறந்துட்டங்க
அதுக்கு நீங்க வேணா தனியா எதா கட்டிக்கலாங்க ஆனா இதெல்லா சும்மா நீங்க சாப் பாட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாங்க மீனுங்கள ஒரு ஒரு ஒரு ஆயிர மீன விட் டிங்கனா அதுவே எனப்பெருக்கம் பண்ணி நல்லா நெறையா வந்துருங்க
ஆமாங்க ஆமாங்க நல்ல நல்லா தொழில்ல இது நாங்க நெறையா இருக்குங்க உங்ளுக்கு
ஆமாங்க இந்த மணிக்கு வெச்சீங்கனா நல்லா வாழலாங்க எந்த கவலையு யாரையு நம்பி வாழ தேவ இல்லங்க
ஆ ஆமா ஒங்க கோழி பண்ணயு வெச்சிரலாங்க கோழி விக்கலா முட்ட விக்கலாங்க
ஆது நீங்க வச்சு விட்டீங்கனா அதுவே சாப்ட்டு அதுவே இருந்துக்கிடுங்க
ஆமாங்க லைட்டா பராமரிச்சா போது அப்பப்
ஓங்களுக்கு தம் அடிக்கனு எதுவு பண்னுனு ஆசைங்களா
ஏங்க ஐடியா இருக்குங்க ஆனா என்னங்க சூழ்நெலதா வரமாட்டேதுங்க என்ன பண்றதுங்க
என்ன ஐய்டியாங்க சொல்லுங்க
இல்ல நீங்க சொன்ன ஐடியா லா இருக்குங்க இந்த மாரி நெறையா ஐடியா இருக்குங்க ஆனா வந்து பண்ணணு இதேமர்தா
அதா அது பண்றத யோச்சிக்கிலாங்க மொதோ நம்ம கனவு கண்டாதானங்க அது ஏறதுக்கு நமக்கு தோணு
ஏனமா ஆமாங்க அதுவு கரெட்டுதாங்க
நீங்க என்னோட கனவ கண்டுக்குங்க ஃபஸ்ட்டு
ஆமாங்க கனவு கானுங்க ஃபர்ஸ்ட்டு ம் காண்றேங்கக இடி காண்டேதா இருக்குங்க ஆனா ஒன்னு நடக்க மாட்டதுங்ளே அதானங்க பிரச்சன
ம் க்கா அதன அது அது நோ க்கி நீங்க செங்க்கல செய்ங்க அதுக்கு ஏத்த அ முடிவு எல்லா எடுங்க அப்தங்க அத நோக்கி போகு
ஆமாங்க அப்டிதாங்க உங்க நண்பரு பண்ண கனவுக்காண்டாரு கனவுக்காண்டவ வண்டி வாங்கிட்டாருங்க நம்பளுக்
ஆமாங்க அந்த மாரி தாங்க நீங்க வரணு
பண்ணிர்லாங்க வுடுங்க பண்ணிர்லா அப்பறங்க வேற ஏதாச்சு பிளான் இருக்கங்க இந்த மாரி பெரிய பிளான் ஏதாச்சு
முதல்ல இதுதாங்க பண்ணனு அப்றோ வெளிநாட்டுகல்லா போய் பாக்கணுங்க எல்லா
ஓ படிப்படியா பிளா ப்ளான் பண்ணிருக்கீங்களாங்க
ஆம்மாங்க
ஆமாங் அதுவு நல்ல விஷயந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ப ஊர்ல பெரிய இட வந்துட் ட்டு அப்டியே அடுத்தடுத்து தாவி போயிர வேண்டியாதாங்
ஆமாங்க அப்டே செட்லில்லாய்ட்டு ஆ ஒரு அப்றோ காதல் பண்ணணுங்க
ஓ ச ஆமா ஆமாங்க முக்கியமள்ளாங்க வாரிசு வேண்டாலாங்க வாரிசுல என்னங்க வாழ்க்க
வாரிசு இல்லங்க நா காதல் சொல்லிட் இருக்கேங்க
இல்லங்க காதல் எதுக்குங் பண்றோ வயசு வேணும்லங்க
காதல் பண்ணாதாங்க நீங்க இதுக் கல்யாணோ முடிப்பீங்க
ஆ அதங்க நா வந்து கொஞ்ச முன்னோக்கி போறேங்க நீங்க கொஞ்ச கொஞ்சமா அதா வரிங்க நா கொஞ்ச தொலைநோக்கு பார்வைங்க நம்மளுக் கொஞ்சோ
சரிதாங்க
ஆ அப்பறங்க
அப்றோ நீங்க தா சொல்னுங்க
சொன்னீங்களாங்க காதல் பண்ட்டு என்னங்க பிளான் அடுத்து
காதல் பண்ட்டு ஹ சந்தோஷமா வாழணுங்க
ஓ செரிங் செரிங்க எங்க வெளி வெளி வெளிநாட்லையாங்க
இது எல்லா நாட்லயிங்க
அப்போ இங்க கட்டிர்க்க தோப்புல என்னங்க ஆகு
யாராது யாரையாது ஆள போட்டு போவாங்க
ஓ பராமரிக்கறது ஆள் போட்ருவீங்களாங்
ஆமாங்க
அ என்னங்க உங்களுக்கு மாச மாசோ சம்பளோ போட்ணுங்க அதா கொஞ்சோ கஷ்டமான விஷ்யோ
இது பிரச்சனயில்ல நம்ம பணக்காரங்க ஆயிட்டா அத பத்
அ ஆ அதுவு கர்ட்டு தா கர்ட்டு தாங்க தா பண்ண இருக்குலங்க கரெக்டாருக்குங்க
நா நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்றதா பிளானுங்க
நா ஃபர்ஸ்ட்டு இங்க மே மேல் படிப்பு முடிக்கனுங்க முடிச்சதுக்கப்பறோ வெளிய எதாச்சு வேலக்கான் பாக்கணுங்க பாத்துட்டு ஆமாங்க வேல எதாச்சு பாக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு உ உ உள்ளூர்ல ஃபர்ஸ்ட்டு பாக்கணுங்க பெரிய வேலயா
ஆ
அப்றோ உள்ளூர் காலி ஆயிர்ச்சு வெளியூருக்கு போயி
நம்ம இங்க நம்ம உள்ளூர்லே மொத தொழில க த்துகிட்டு அதுகப்றோ வெள்ளூர் போங்க நம்ளதா ஈசியா போலா
ஆமாங்க ஆமாங்க எல்லா பக்கமு இது கேக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க
ஆமா நீங்க ஒரு ரெண்டு வர்ஷோ இங்க வேல பாத்தீங்கன்னா அப்றோ அங்க ஈசியா கெடச்சிருங்க
ஆமாங்க அத வச்சிட்டு வெளியூரு போ வேண்டிதாங்க அதாங்க முடிவு பண்ணிருக்கே
எல்லா போய்ருவிங்க
இப்ப தாங்க ஆறு மாசோ போய்ருக்குதுங்க இனிதா ரெண்டு வர்ஷோருக்கு இன்னு முல்ல
ஏங்க நீங்க போறதெல்லா கணக்லே வராதுங்க
ஆமாங்க என்ன பண் சேரிங்க எதோ காம்க்கிறகாச்சுனாங்க வேல பாத்தோனு அதுக்கு தாங்க போறது
அதெல்லா கரட்டுதாங்க ஆனா இதோட நீங்க பெருசா பண்ணாதாங்க அதெல்லா ஏத்துக்கிடுவாங்க
அதுவு கரெக்டு தா கரெக்டு தாங்க அதாங்க பாக்கணுங்க தேடிட்ருக்கேங்க எதாச்சு கெடச்சா சொல்லுங்க நீங்ளு
நானே எது பாக்லேங்க இதுல நா எங்கெங்க உங்கள்ட்ட சொல்றது
வுடுங்க கெடைக்குங்க நம்புங்க
நம்பிக்க கண்டிப்பாங்க
அப்றங்க பிளான் இருக்காங்க உங்களுக்கு
பிளான்லா இல்லங்க நீங்க தா சொல்லனு என்ன பிளான் நீங்கதா உங்க பிளான சொல்ல மாட்டிக்கிறீங்க
அப்றங்க உங்க நண்பர்கள்ளோட பேசுனீங்களா நண்பருடய நண்பர்கள்கூடலா
பேசுனேங்க எ நண்பர்கள் ஊருக்லா போனேங்க ஆனா அவுங்க ஊர்ல இல்லன்ட்டாங்க
ஏனுங்க வேலைக் போய்ட்டாங்ளா அவுங்க
வேலைக்கி பாதிபேர் வேலைக் போய்ட்டாங்க பாதிபேரு வேற ஊருக்கு போய்ட்டாங்க அப்றோ வேல தேடிக்கிட்ருக்காங்க
ஆமாங்க அவுங்களு பிஸியாருப்பாங்கல நம்ம இனிமேல் என்ன பண்றதுங்க
பாதி பேரு‌ ஊருக்கு வேற ஊருக்லா போயிட்டு வேல இல்லாம வேல தேடி ட்ருக்காங்க
எங்க அதே ஊர்லயாங்க இங்க வந்தேட்லயா
வேற ஊர்லங்க
என்னங்க நம்ப ஊர்ல வேல செய்யாம வெளியூர்க்கு போறங்க ஏங்க
நம்மதா வேல கெடச்ச பெறகு போவோங்க ஆன அங்க போய் வேல தேட்றாங்க
ரொம்ப கஷ்டங்க ஏதா இப்டி இருக்காங்ளோ என்னங்க பண்றது சொல்லி பாத்தாச்சிங்க புரிய மாட்டேது
என்ன பண்றதுன் தெர்லங்க
சேரி உடு நமக்கு தேடுவோங்க கெடச்சா இங்க வருவாங்க
ண்டிப்பாங்க
என்னங்க
எனக்லா நாளைக் நாளைக்கு என்னங்க சாப்
நாளைக்கு போணுங்க காலங்காத்தால எந்திர்ச்சி போணுங்க ஏ ஏழு மணிக்கு எழுந்திரிகணுங்க மழ வேற பெய்யுங்க அதாங்க கடுப்பு
ம் நாளைக்கு என்னங்க சாப்பாடு செய்வீங்க
நாளகி எங்கங்க அம்மா தாங்க சாப்பாடு செய்வாங்க டெய்லி தக்காளி சாப்பாடு தாங்க நாளகி தக்காளி சாப்பாடுதா போல
ஏங்க டெய்லி தக்காளி சாப்பாடு
தக்காளி நெறய வாங்கிவச்சிருகாங்க எங்க ஊர்ல தக்காளி வெல கம்மிங்க அதனால த வு ஒரு நாலு கிலோ வாங்கிவச்சிருகாங்க என்ன பண்றதுங்க வாங்ன பாவுத்துக்கு செய்றாங்க ஆமாங்க நாங்ணு வாங்குன பாவதுக்கு நானு சாப்புட்றங்க
அப்போ நீங்க சாப்ட்ட சப்பாத்திக்கு உங்ளுக்கு தக்காளி தொக்காங்க என்னங்க இது இவ்ளோ கண்டுபிடிப்பு
ஐயோ பெரியா ஆளு தா போங்க நீங்க
ம் செரிதாங்க
அ அதாங்க நாளைக்கி தாக்காளி சாப்பாடு கட்டிட்டு திருப்பி வேலைக்கி போணுங்க நண்பர் வருவேன் சொன்னாருங்க வருவாரன் தெரிலங்க நானு ஒக்காந்துருப்பேங்க வந்தாருன்னா ஒட்டுக்கா வேல செய்வோங்க
நாளைக்கி எப்டியு கோழியாதாங்க இருக்கு வேனா ஒன் குடுத்து அனுப்பி உட்றங்க
அ கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அதாங்க இங்க சைடீஸ்ஸே எனக்கு சைடீஸே கொண்டுவரதே இல்லிங்க உங்க கோழி வச்சு தாங்க நா சாப்ட்ருக்கே அவன செஞ்சு அமிச்சு வுட்டீங்னா நா அப்டியே சைடீஸுக்கு வச்சுக்குவேங்க
ம் அனுச்சி உட்றங்க
சேரி சேரிங்க ரொம்ப நன்றிங்க
பழங்களு கொஞ்ச அனுச்சு உட்ரங்க சாப்டுங்க
ஓ கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அப்றோ எங்க வேற வேல முடிச்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து படுத் தூங்கிடுவேங்க அவ்ளோதாங்க இப்டிதாங்க டெய்லியு போதுங்க மாச கணக்கா பொய்ட்டு இருக்குங்க
நறையா
ஆமா கடுப்பா இருக்குங்க என்ன பண்றதுங்க போய் தானே ஆகுனு நீங்க நாளைக்கு என்னங்க ப்ளான் ஒங்களுக்கு
இப்போ எனக்கு உன்ம சொன்னீங்க
ஒங்ளுக்கு என்னங்க ப்ளானு நாளைக்கி
ஒரேநிம்சோ இருங்க இது அ பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்புட்றாங்க என்னன் கேட்டுவரே அ
ஓ கால கட் பண்டீங்களா
இல்லங்க கட் ஆக மாட்டேதுங்க
அதாங்க எனக்கு தெர்ல